வா என்ன பண்றீங்க
இப்பத்தா சாப்டமா கொஞ்சோ லேட் ஆயிடுச்சி இன்னைக்கு சாப்பாட சாப்பட்றதுக்கு
ஏயே
இன்னைக்கு கொஞ்ச வெளிய போயிட்டேங்க வந்தது எட்டு மணிக்குதா கொஞ்ச ஒர்க் இருக் கு சா எனக்கு பசங்கல்லா சாப்டு முடிச்ட்டாங்க
ம்
நா மட்டு தனியா செஞ்சு சாப்டுவே எனக்கு மட்டு தனியா
அதாவது எப்டி தெரிமா பொம்லைங்கலா
அ
அ சாப்பாடு பசங்கல்லா மீத்தி வச்சா கடசில நெறைய மீறு அந்த மீந்து போனத மொத்தமா நைட்ல ஒரு கட்டு கட்டிட்டு அது மத்தியானமா இருக்கட்டு காலைலியா இருக்கட்டு ஃபுல்லா வைத்த ரொப்பிட் தப்பி சாப்ட்டுட்டு அதுக்கப்ற சுகர் வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்றது
இல்லங்க அது மீந்ததெல்லா நா சாப்லங்க நா சாப்ட்டதே மீந்து இல்லங்க இவுங்களுக்கல்லா போட்டுட்டு
ம்
நா வந்து இந்த கோதும ரவ இருக்குங்ள
ம்
அதுல உப்மா கிண்டி சாப்டுவே அதுல தோச ஊத்தி சாப்டுவே அந்த மாரி
ஓ
நைட்ல வந்து சுகர் டேப்லெட் எடுக்றது இல்ல ஃபுட் கண்ட்ரோல்தா அதனால வந்து இந்த தோச இட்லி சாதோ அதெல்லா நா எதுமே நைட்ல எடுக்க மாட்டே ஒன்னு சப்பாத்தி எடுப்பே ஃபைபர் மட்டு எடுப்பே இல்லன்னா பழோ மட்டு சாப்ட்டு கூட படுத்துருவே
சரி ஒங்க ஊரு சைடு நீங்க அப் டே அவுட்டிங் மாரியே சுத்திட்டு சாப்ட்ரதுக்கு புதுசா என்னென்னெல்லா விக்குராங்க அது மாரி எல்லா பாத்ததுண்டா
ம் உண்டு
ம்
நெறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க வெளிய ஃபுட்டு இருக்கு கையேந்தி பவனு அதிகமாயிடுச்சு இப்போ
ம்
அ க சாந்ரோ நாலு டு எட்டு பாடி ஒரு கடை அப்டி பறக்குது சூப்பு கட அப்டி பறக்குது சூப் அந்த ஆட்டு கால் சூப்பு காளான் சூப்பு வெஜ் சூப்பு நான்வெஜ் சூப்பு சூப்பு நல்லாருக்கு என்ன நாப்பருபாதா ப்ரைஸ் பண்றாங்க ஸ்கூல் விட் டு வரும்போது நானு நானு எ பையனு வந்து அந்த சூப்பு கொஞ்ச குடிச்சுட்டு
ம்
அது கொஞ்ச கான் கான் கான் இருக்குல்லலைங்ளா பேபிகான் அத என்ன பண்றாங்க அதா வச்சு உப்பு மெளகா போட்டு கொடுப்பாங்க அப்டி இல்லனா ஸ்வீட் எதுனா இருக்குங்க எல்லாமே இருக்கு சென்னை ஹாட் பாக்ஸ்ன்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணிருக்காங்க மூல மூளைக்கு இருக்குங்க ஸ்ட்ரீட்க்கு ஸ்ட்ரீட்
வேற ஏதாது வித்தியாசமான ஒரு ஃபுட்டு புதுசா இந்த மாரி வந்திருக்கு அப்டின்னு என்ன சொல்ல போரிங் என்ன சொல்றிங்க நீங்க பாத்ததுல
வித்தியாசமா அப்டின்னு சொல்ல போ முடில இப்போ எல்லாமே பட்டந்த இப்போ வந்து இன்னா பண்றாங்க அந்த பட்டர் நான்ன்னு ஒண்ணு இருக்கு நானுன்னு ஒண்ணு
ம்
அது இன்னா பண்றாங்க சப்பாத்தி மாடல்தா அதுவு பட் வந்து செய்ற மெத்தட் மெத்தேர்டு வந்து என்ன பண்றாங்கன்னா பானை இருக்கு இல்லங்களா பெரிய பானை
அது தெரியுது நா சொல்றது ரெஸ்டாரண்ட்ல கெடையாது ஸ்ட்ரீட் ஃபுட்டு
ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்களா ஸ்ட்ரீட் ஃபுட்னா அந்த கொத்து பட் சேம் அதேதாங்க அதுல எதுலய கொஞ்சோ வித்தியாசமா என்னன்னா தோசைல வெரைட்டி குடுக்குறாங்க அவ்ளோதா உருக்கள உருளக்கிழங்கு தோச கல் தோச வெங்காய தோச த அதுல வந்து இப்ப கறி தோசைன்னு சேத்துப்பாங்க கறி ம அந்த கறி கொழம்பு இருக்கு இல்லீங்ளா
ஆமா
கொழம்புமாரி செஞ்சு அதுல பூசிட்டு திருப்பி குடுத்துடுறாங்க அவ்ளோதா ரெண்டு கறி வச்சு குடுக்குறாங்க உள்ள
ஓஓ
அது எவ்ளோ தெரிமா நூத்தி இருவதுரூபா ஒன்னே ஒரு தோச
நானு இதே தா கறி தோச வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ல தெருவுல வந்துட்டு அ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துது நா பாத்தே பக்கத்து ஊர்ல ஆனா நீங்க சொல்ற அளவெல்லா ரேட்டு கெடையாது ரெஸ்டாரெண்ட்ல அதே நூத்தி இருவது ருபா இரநூத்தி நாப்ப ரூபா மட்டன் கறி தோச
அ
சிக்கன் கறி தோச இந்த மாரி விக்கிறாங்க
ஆ
ஆ ம் அந்த கிரேவி மாரி மேலே ஊத்திட்டு அதுல அந்த கறி எல்லா போட்டுட்டு எங்கன்னா ஸ்ட்ரீட்ல தா ஆனா ரேட்டு கம்மி தா நாப்பத்தஞ்சு ரூபாவோ அம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாவோ எவ்ளோ தா குடுக்குறாங்க நல்லா இருந்தது இன்னொன்னு எங்க ஊர் பக்கோனா பக்கத்துலதா திருப்பத்தூர் பக்கோ ஆ இப்போ ஃப்ரைட் சிக்கன்ல்லா விக்குது இல்லையா இது வரக்கு கிடையாது இப்போ தெருவுல அந்த தள்ளு வண்டி கட மாதிரி ஃபிரைட் சிக்கனு கான் சிக்கன் அதெல்லா போட்டு விக்கிறாங்க நானு அது சாப் க்கவே அம் பாண்டிச்சேரில போ அங்க போனா அங்க நல்லாருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அங்க வாங்கி சாப்டுவே நம்ப லே
பாண்டிச்சேரி ஃபுட்டுங்க வேற லெவல்ல இருக்குங்க நா சாப்ட்ருக்கே மீனு குட் குட்டி குட்டி மீனுலா அந்த அயிர மீன் நெத்திலி மீன்லா சொல்விங்ள குட்டிசா அது ஆந்தஸ் பாட் பக்கோடா போட் தருவாங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அது அப்பயே புடிச்சி அப்பே ஃப்ரெஷ்ஷா அப்பே மசாலா தடவி அப்ன பக்கோட போட்றாங்க இல்லிங்ளா அந்த மாரிப் போட்டு தருவாங்க அவ்ளோ டேஸ்டாக்கு நீங்க வெரு சாம்பார் மட்டு வச்சு நா அத ர நாலு வச்சு கட் சாப்டவே டேஸ்டா இருக்கு
அது மாரி தாப்பா இந்த ஃப்ரைட் சிக்கன் எப்பியுமே பெரிய பெரிய கேஎஃப்சி ல அந்த மாரி மட்டுந்தா இருக்கு இப்பலா அ அதுக்கப்ற குட்டி குட்டி சேந்த மீட்டாண்டீட் அந்த மாரி ஒரு கடைங்கள்ல இருக்கு அது தவர தெருவுல வந்துட்டு இப்போ பிரின்சஸ் ஃப்ரைட் சிக்கன் அப்டின் சொல்லிட்டு ஒரு கட போட் ட்ருந்தாங்க
அ
அதுல நம்ம பஜ்ஜெட்டு ஏத்த மாரிருக்கு நூர் ரூபாய்க்கு ஒரு பிளேட் ரொப்ப ஃப பாப்கான் சிக்கனு இல்லனா நூர்ருபாய்க்கு ரெண்டு லெக் பீஸ்சு
இப்போ ஒரு மூன் நாளைக்கு முன்னாடி ஆஃபர் வுட்ருந்தாங்க பாத்தீங்ளா கே எஃப் சி ல பக்கெட் சிக்கன் மாரி இப்ப ஒரு பக்கெட் வாங்கனா உன்னொரு பக்கெட் ஃப்ரீ ஒரு நாள் மட்டு ஆஃபர் எல்லா எடத்திலியு சென்னை பேங்ளூர் எங்கெல்லா கே எஃப் சி இருக்கு அமெரிக்கா இன்க்ளூடிங் எல்லா ஊர் எல்லா நாடுங்களு கே எஃப் சி ஒரே நாளு அ சிக்கன் வந்து ஒரு பக்கெட் வானா ஒரு பக்கெட் ஃப்ரீ அதுக்கு காஸ்ட் கம்மித செவன் பிப்டி என்னமோ ஒரு பக்கெட்டு பக்கெட் சைஸ்னா ஒரு ப்படி ஒரு ஏழு துண்டு வரு அவ்ளோதா சின்ன சின்ன துண்டு அது வாங்கனா ஒன்னு ஃப்ரீயா குத்துல அத எடுத்தது முன்னூத்தம்பரூபானா ரெண்ட டபுள வித்துறாங்க அத வச்சு
நாங்க அத பாக்க அத சாப்டவே வாணியம்பாடிக்கு வந்தோங்க ஒர் ரெண்டு மூணு முற வந்தோ அந்த மூணு முறையு க்ரிஸ்பியாவே இல்ல அந்த மேலருக்குற
வாம்மா
ஃப்ரை பண்ண இது லேயர் வந்து எனக்கு அதுதா ரொம்ப புடிக்கு ஆ அதுவே ஒரு மாரி வதங்குன மாதிரி இத்தனைக்கு கால் மண் நேர வெயிட் பண்ணுங்கன் சொல்றாங்க சூடாப் போட்டுதா குடுக்குறாங்க குடுக்கும் போதே அதுல சூடு கெடையாது க்ரிஸ்பியாவு இல்ல அத பாத்துட்டு ரெண்டு முற சண்டையே போட்டுட்டு வந்துட்டோ அது அப்பறந்தே எனக்கு போகவே புடிக்கலப்பா அந்த எடத்துல
அ அ அ ம் அது அது சர் வெயிட் பண்ணி சாப்ப சூடா சாப்பறதுக்குதா அ
பண்ணி வரும்போதே அந்த மாரி வருதுன்னா அப்ப எப்டி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்கன் யோஸ்ச்
ஆ அப்புட்னா ஆல்ரெடி இருக்குது
ம்
அட்லீஸ்ட் அந்த பழைசு இருந்தா கூட சூட் பண்ணி தர்லா அது கூட கொஞ்ச சூடா வரு எண்ணெய்ல போட்டு அப் அப்டியே எட்துனுவந்து தர்றதுலா தர்மமே கெடையாதுங்ளே
இப்போ வந்துட்டு ரோட்ல பாத்தங்க ரோட்ல இப்போ ஒரு நா பாத்து ஒரு டூ த்ரீ டேஸ்லதா பாத்தே
அ
வெறு நூறுபாய்க்குதாங்க ஒரு பிளேட் பாப்கான் சிக்கனு
அ
செமையா இருந்தது அ ரெண்டு நாளா கண்டினியூவா போய் சாப்டுட்ருக்க எனக் புடிக்கு புடிக்குன்ட்டு உண்மைய சொல்லப்போனா அத் துதா உங்க ஊர்ல அந்த மாரி விக்கிறாங்களா இல்ல இங்க மட் டுந்தா விக்கிறாங்க
இல்லப்பா நா இன்னுகொஞ்சோ அவ்ட்டிங் போல காளாண்ல மட்டு கொஞ்சொ டிஃப்ரண்ட் குடுக்குறாங்க காளாண்ல என்ன ம்மோ கலக்குறாங்க அத மசாலு கொன் டிஃப்ரண்ட் வந்து பெப்பர் போட்டு காளான்ர பேர்ல அது இன்னவோ க காலிஃப்ளவர் இருக்குதுளிங்ளா
ஆமங்க
அது குட்டி குட்டிசா கட் பண்ணிட்டு அது இதுக் கென்னாது மாவுல முக் கி அது பொறுச்சு வச்சுட்டு அது ஒரு காளா மாரி திருப்பி குடுத்துற்றாங்க
அது வந்துட்டு பழைய ஃபுட்டு் தாங்க கிட்டத்தட்ட அது ஒரு பத்து வருஷமாவே ஓடிட்ருக்கு
இருந்தாலு கல்லுங்க ஒரிஜினல் காளான்லே செய்வாங்க அது
அது எங்க தெ அது எங்க தெரியுமாங்க இருக்கு காளான் சிக்ஸ்டி ஃபைவு
என்னா
நம்ப திருப்பத்தூர்ல ராயல் என்ஃபீல்டு இருக்கில்லையா
அ
அந்த ஷோரூம் வெளிய தா நைட்ல போற்றாங்க காட முட் டங்க அஞ்சு காட முட்ட வக்கிறாங்க அம்பது ருபாங்க அந்த குச்சி மாரி அதே மாரி ரி காளின் பிரை சிக்ஸ்டி ஃபைவ் இரு குதுங்க அது அம்பது ருபாங்க எல்லாமே அம்பது அம்பது ருபா அப்ரோ பேபி கார்ன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்ங்க அதுவு அம்பது ருபாங்க ஒரு பிளேட்டு
பரவாலிங்கலே ஒரு பிளேட் அம்பருவான்னா பரவாலிங்கலே இங்கல்லா ஒரு பிளேட்டு நூத்தம்பருவா நூத்திருவருவா நூர் ரூபாய்க்கு மேல தாங்க சொல்றாங்க ஏன்னா வெலவாசி ஏறிச்சுன்றாங்க எண்ண வெல ஏறிச்சுன்றாங்க கறிவெல ஏறிருச்சுன்றாங்க
ஏங்க
பஸ்ல இறங்கணோங்க ஒரு என் பையன் ஒரு பிளேட் வாங்க சொன்னே அம்பது அருவதூருவாதாஇருக்கும் பாத்தா திடீர்னு நூத்திம்பதூண்ணுவான்னா ஒரு பிளேட் எவ்ளோன் கேட்டோ ஒன் டுவெண்டி நானுங்க
ம்
அது என்ன எக்ஸ்ட்ரா மசாலா ஸ்பெஷல் மசாலா கலந்தா ஒன் ஃபிப்டிங்ளா
அது நீங்க டூரிஸ்ட் ப்ளேஸ்ல வாங்க கூடாதுங்க
இல்லங்க நார்மல் பஸ்டாண்டு தாங்க இங்கே வேலுர்க்குள்ள தாங்க பஸ்டாண்ட்ல தாங்க ஆகு எவ்ளோ வெலை விக்கிறாங்க ஒரு ஒரு நேரத்துல கல் தோசையே நாங்க அங்கதா வாங்குணோ ஒரு நாளு ஒம்பதரை பத்து மணி ஆயிடுச்சு ஒரு டெத் து ஆயிடுச்சு எங்க அக்காவோட மாமனார் எறந்துட்டாங்க
ம்
அப்போ அவுங்கோ போனுமேன்றதுக்காக நா போனே சேரி அங்க தங்கச் ச்சியும் கூட்டி நானு என் தங்கச்சியு வந்து என்ன பண்ணோ ஆ கையேந்தி பவன்ல சாப்ட்டு போயிடலா அம்மாக்கு ஏ தொந்தரவு குடுக்கணு நேரா நம்ம போயிடலாட்டு நா இறங்கி கழுதாஒன்னு கறிதோச சாப்றேன்டா என்ன ஒரு அம்பரு பதா இருக்கும்னு நெனைச்சா நூத்தி இருபது ரூபான்டானுங்க ஒரே தோசை அதுல கறி றியெல்லா ஒண்ணு இல்ல ஸ்மெல்லுதா வருது பழைய குழம்பு போலருக்குது
ம்
அப்றோ டென்ஷன் ஆயிச்சு அப்றோ அதுக்கெல்லா ரொம்ப அதிக காஸ்ட் பண்ணிட்டீங்க அது சாப்ட கூட முடியல சொல்ட்டுதா வந்தே சொல்ட்டு இது மாரி எல்லாம் இது பண்ணாதீங்கன்னோன்னே இல்லம்மா அது நீங்க தப்பா புரிஞ்சிட்ருக்கிறீங்க அது ஆறு மணிகுள்ள செய்றது இல்லைங்களா அதனால அந்த ஸமெல்லு வந்திருக்கலா அதை சாப்டம்போது சொல்ல வேண்டியதான சாப்டு முடுச்சட்டு சொன்னா எங்க அக்கா தங்கச்சி ஒரு மாதிரிஇருக்குதுன்டு அதுக்கப்புறந்தா அ
மதுர பன் பரோட்டான்னு ஒரு எடம் போட்ருக்காங்க
ஆ
அங்கே என்னடான்னா ஃபஸ்டு நல்லாருந்தது பரோட்டா என்ன இப்போ வரைக்கு நல்லதா இருக்கு அதுல குடுக்குற மீன் கொழம்புக்காகவே போலான்ட்டு போனோ
ம்
ஆ மீன் கொழம்பு தராங்க இப்போ போக போக ஒரு கொஞ்ச நாள் ஆனாலே டேஸ்ட்ட மாத்திறாங்க அது ஏன்னே தெரியல ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நல்லாருக்கு அந்த வெறும் கொழம்பையே இது பண்ணி நா பரோட்டாவே சாப்ட மாட்டே இருந்தாலு அந்த கொழம்புக்காக சாப்ட ஆரம்பிச்சே
ஓகே ஓகே ஓகே சரி சரி
அதுக்கு அந்த காமினேஷன் நல்லா இருந்தது அவுங்க கொழம்பு அவ்ளோ டேஸ்டா இருந்தது அந்த மீன் கொழம்பு மத்த சேர்வா கூட செட்டிநாடு சேர்வா சிக்கன் மட்டன்னு அதுலயு டேஸ்ட்ட மாத்திட்டாங்க சுத்தமா நல்லா இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க
ஆ
இப்ப மீன் கொழம்பையும் அதே மாரி பண்ணிருந்தனால விட்டுட்டு வன்ட்டேங்க அது தேவையில்ல அப்டின்ட்டுனு எனக்கு இந்த ஃப்ரைட் சிக்கன் தாங்க ரொம்ப ஆச சேரி உங்க ஊர் பக்கம் இருந்தா ஒன்ஸ் நாங்க பாக்கலா இன்னொரு விஷயம் உங்க ஊர் பக் கம் இந்த ஹைவே இருக்கு இல்லையா ரெண்டு ரோடு பிரியுதுல்ல ரவுண்டானா அந்த எடத்துல ஆ அதாவது இப்போ இந்த உங்க இந்த பக்கம் வர்றதுக்கும் பஸ் ஸ்டாண்டு் போறதுக்கும் ரெண்டு ரோடு பிரிஞ்சு வருதுல அதுல ரைட் சைடுல ஒரு வண்டிலங்க வேன்லா வேன்ல தா வச்சு விக்கிறாங்க பீ இது பர்கருங்க
ஆ நல்லா இருக்குங்ளா பர்கரு
சூப்பரா இருக்குப்பா அதாவது ஃபிப்ட்டி ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்து
சாப்டுவே நானு வந்து இங்க அதா சென்னை போயிருந்தேல மால்ல ஒண்ணு சாப்ட்டே பர்கரு
ம்
பரவால ஒர்த்து தா அது கூட ஹண்ட்ரடு ருபீஸ்சு செம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இல்ல இல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு கிரீமியாவு இர்ச்சு சீஸ்சு இருந்துச்சு நல்லாவே இருச் பர்கருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாவே இருந்துச்சு அத சாப்ட்டே
அந்த மாரி பர்கர் இல்லைங்க இதுல வந்துட்டு ரெண்டு ப்ரெட்டு் வச்சிறாங்க மெடிஸ் ப்ரெட்டு் தா ப்ரெட்டுனா பண்ணு பண்ணு அதுக்கு உள்ள வந்துட் டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாரி சிக்கன குட்டி குட்டி பீஸா போட்டுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மாரி பண்ணிறாங்க அத எடுத்து இந்த காளான் ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா இந்த மசாலா நீங்க சொல்வீங்கள்ல அதே மாதிரி ஒரு கிரேவி மாரி பண்ணிறாங்க பண்ணிட்டு அது சென் ருல வச்சுட்டு அதுக்கு மேலே மயோனஸ் போட்டுட்டு அந்த ப்ரெட்ட வச்சு குடுக்கறாங்க சாப் றோ உண்மையாவே அவ்ளோ நல்லாருக்கு அதுவு
ஆனா ஒரு சிலர்லா இங்க கூட செய்றாங்க கொஞ்சோ பன் னு கொஞ்சோ நமுத்த மாரி இரு ந்துச்சுனா டேஸ்ட் வராது ஆ பக்கா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா அத கடிக்க கடிக் கிறிஸ்மஸ் இருக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா குடுக்குது நெஜமாதா அது உண்ம தா பன்னோட தரத்த பொறுத்துதா ம்
ப்ரெட் சாண்ட்விட்ச் அப்றோ அதே மாரி ப்ரெட் ஆம்லெட் அதெல்லா போட்டு குடுக்குறாங்க ஒரு தள்ளு வண்டி தா ஃப்ரைட் ரைஸ்சு ஆ நூடுல்ஸ்சு இவ்ளோதாங்க அங்க விக்றதே ஆனா அது எல்லாமே ரேட்டு நல்லா இருக்கு கம்மியாவு இருக்கு சாண்ட்விச்லா கூட நாப்ரூபா தா